ஹலோ ஹாய் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கங்க சாப்ட்டீங்களா
ஆ நாங்க சாப்ட்டோ நேத்து நைட்டு ஒங்ககிட்ட நா பேசுனே
ஆமாவா ம்
இப்ப எப்படிருக்கு உங்களோட ஹெல்த் கண்டிஷன்
ஆ பரவால்லைங்க கொஞ்ச இப்ப பரவால்ல ம் ஆ அப்போ பரவால்ல காலையில ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தே
ஆ ஓகே என்ன டாக்டர் கிட்ட போனிங்க
ஆ எங்க அம்மாக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க இங்க கிளினிக்ல வேல செய்றாங்க அவங்க கிட்ட போயிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் டி டி இன்ஜெக்ஷன் போட்டு அந்த புண்ணு ஆறத்துக்கு டேப்லெட் குடுத்தாங்க அப்டியே வாங்கிக்கினு வர வழியில கோயில்ல பிரிஞ்சு சாத போட்டாங்க சரி அப்படியே வாங்கிக்னோ வாங்க்கிட்டு வீட்ல உ உளுத்த பருப்பு ஊற வச்சே அது வட போட்டு அதோட அத வச்சு சாப்ட்டுட்டோ ம் இன்னைக்கி லன்ச் ஓவர்
நீங்க வந்து உங்களோட் இந்த ஃபுட்டு வந்து கொஞ்ச நல்லா எடுத்துக்கிட்டாலே உங்க ஹெல்த் கண்டிஷன் நல்லாருக்கு நெறைய வெஜ்ஜிஸ் எடுத்துக்கோங்க ஆ சாப்பாடு கேலரிஸ் கம்மி பண்ணிட்ட நெறைய வெஜிடேபிள் சாப்டுங்க
ம்
அப்டி இல்லனா நீங்க
ஃப்ரெண்டு போன் பண்ணாப்புல எங்க ஃப்ரெண்டு வந்து போன் பண்ணாங்க அவங்க அவங்க வெய்ட்டு் போட் போ இருக்காங்க தாசியா வெீட் போட்ருக்காங்களா ஏதாச்சி என்னா சொல்றது ஐ டியா கொடுங்க அ அப்படின்றாங்க
ரியுமா வெயிட் போக மார்னிங் ஏஞ்ச ஒ ஒடனே ஒரு கிளாஸ் சியா சீட் எத்துக்கோங்க நா சுச சியா சீடு சியா சீடு எடுத்து நைட்டே ஊற வச்சுக்குவாங்க ஆ ங்க வேணுன்னா சி ஹெச் சி எச் ஐ ஏ சியா சியா சியாசி சீட் அது வந்து நார்மல் சப்ஜா சீடு மாரி இருக்கு
ஆ ஆ
அந்த சீட் வந்து நீங்க நார்மலா ஒரு இருவது ரூபாய்க்கு முப்பது ரூபாய்க்கு
இது நீங்க டரை பண்ணிருக்கீங்களா
ட்ரை பண்ணிருக்கே எனக்கு ஆ அப் இதுவு காட்டிருக்கு ஏ ட்ரான்ஸ்வஸ் ஆமா டிஃபரன்ஸும் காட்டிருக்கு
ம் ஓ
இது வந்து சாட் டு இதெல்லா வந்து நம்ம உடம்புல இருக்க ஃபேட்டு இதெல்லா எடுக்கு வெயிட்லாஸ் பண்றது வேற ஃபேட் லாஸ் பண்றது வேற இந்த மாரி நெறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு சியா சீடு வந்து நீங்க க நா நார் மலா நாட்டு மருந்து கடைகள்ல உங்க வீட்டு பக்கத்துல இருக்க கடைங்கள்ல ஒரு தேர்ட்டி ருபீஸ்கு வாங்கிக்கோங்க
ம் ம்
நைட்டே அத வந்து ஒரு த்ரீ ஸ்பூன்ஸோ ஒரு டூ ஸ்பூன்ஸோ ஊற வச்சிருங்க ஊற வச்சுட்டு அந்த சியாசீட்ல கொஞ்ச லமனு மார்னிங் ஏஞ்ச்சு லெமன்னு லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு அனி கொல தேனு
அனியா ஆ
ஒரு ஹாஃப் ஸ்பூனோ ஒரு ஒன் ஸ்பூனோ போட்டு நல்லா அத மிக்ஸ் பண்ணி டெய்லி மார்னிங் குடிச்சாவே உங்க பேட் எல்லா நல்லா லாஸ் ஆயிடு
சரிங்க சரிங்க ரொம்ப தேங்க்ஸ்ஷுங்க நா ஏ ஃப்ரெண்டுக்கு சஜெஸ் சொல்றே நானு ஆ சரி சரி அப்பறோ வந் து அவங்க கேட்டாங்க நெருப்பே இல்லாம சமையல் பண்ணணு அப்டின்றாங்க நெருப்பு இல்லாம சமையல் பண்றது நெருப்பு இல்லாம சமையல் பண்றது ஒரு சில ரிசபி இருக்கு பட் ஆனா வந்து அவங்க வந்து ஆ அவங்க வந்து சாப்பணு ஏன்னா வெயிட் கம்மி பண்றதுக்கு எதனா உங்களுக்கு தெரிஞ்சா ஒரு ரெண் ஐடியா கு டுங்க அப்பீங்
இல்லாம சமைக்கிறதுக்கு நம்ம ரைஸ்க்கு பதிலா அவள் எடுத்துக் அது வந்து கொஞ்ச நேர ஹாட் வாட்டர்ல வந்து ஹாட் வாட்டர்னு சொல்ல முடியாது நீங்க நார்மல் நார்மல் வாட்டர்ல ஊற வச்சாவே அது வந்து ரைஸ் ஆய்டு நீங்க நா தா வேற பக்கத்துல கொழம்பு இந்த மாரி ஊதிக்கிறதுக்கு பச்சைப்புளி ரச செய்யலா அது வந்து நம்ம நெருப்பி யூஸ் பண்ண மாட்டோ எல்லா த்தியு வந்து கரைச்சு அதுல ஊத்தி சாப்ட்டா அது ஒரு நல்லாருக்கு
ம் அத மாரி மோர் கொழம்பு சொல்லிக் குடுத்தாங்க மோர் ம்பு தாளி தாளிப்ப மட்டு போட்டு சொல்லி குடுத்தாங்க ஒரு ஒரு ஒ சிஸ்டர் சொல்லி குடுத்தாங்க சரி அது ஒரு ரெசிபி அவங்களுக்கு சொல்லலா அப்படின்ட்டு ம் ஓர் மோர் கொழம்பு மோர் இருக்குல்ல அந்த மோர்ல வந்து ஹலோ கேதுங்களா ஹலோ
ஆ கேக்குது சொல்லுங்க
ஆ அந்த மோர் குழம்புல வந்து ஆ ஒடச்சக்கல வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊட்டி அரைச்சிட்டு அதுல வந்து இந்த ஏதாச்சி பெப்பரோ இல்ல ஏதோ காஞ்சி மிளகாய அந்த மாரி போட்டு ஏ கொஞ்ச சீரக போட்டு தாளிச்சி இது மிக்சியில போட்டு அரைச்சிட்டு இந்த மூர்க் குழம்புல ஊத்திட்டு அந்த எண்ணெயில கடு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிப்பம்ல அது மட்டு தாளிச்சு ஊத்திட்டு அதுல கூட சாப்பாடுல போட்டு செஞ்சு சாப்பலா அப்டி சொன்னாங்க எங்க ஃப்ரெண்ட்டு ம்
இங்க வந்து மோர் கொழம்பு இந்த மாரி கூட செஞ்சி சாப்டலா லைக் அ நார்மலா எ பேன் வச்சுக்கோங்க பேன் வெச்சுட்டு அதுல கடுகு போட்டுட்டு ஆனியன்ல வந்து மிரஞ் இட்லிக்கு அரைக்கிறா மாரி நீட் நீட்டா அரி்சு போட்டுருங்க போட்டு அ அத நல்லா சோ நல்லா ட்ரை பண்ணிட்டு அதுல கொஞ்சம் மொளகா தூளூ மஞ்சள்த்தூள் போட்டு அது நல்லா ரெட்டிஷ் ஆன உனே அதுல தயிர் ஊட்டிட்டு நீங்க மிக்ஸ் பண்ணீங்கன்னா அது ஒரு மாரி வேற ஃபிளேவர் டேஸ்ட்டா இருக்கோ கொஞ்சம் நம்பீ இந்த கலர்ல லைட்டா சாப்ட்டு கொஞ்சம் காரசாரமா சாப்பிடனோனா
ம் ம் ம் கரெக்ட் கரெக்ட்
அப்போ நாங்க வந்து ஆ சாப்ட்டோம் சாப்ட்டோம் ஆ
என்ன சாப்ட்டீங்க
நான் வந்து என்ன சாப்ட்டேன் காலையில ஆப்பமும் வடகரியும் சாப்ட்டே இப்ப வந்து சாப்பாடு ரசம் அப்புறம் கே கத்திரிக்காய் முருங்காய் பொரியல்
ம் செரிங்க செரிங்க
ஆ ஆமா ஒரு படம் என்னோட படம் ரிலீஸ் ஆயிருக்கு அந்த படம் தான் நாங்க பாக்க போறோம் அந்த படம் ரொம்ப நல் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க ஒரு மாரி பேய் படமும் இல்ல ஒரு ஹாரர் ஒரு மாரி இருக்கோ
ம் ம்
ஆ என் சிஸ்டர் தான் பாக்க போறோ
ம் ம்
ஆ நீங்க கெரியர் கைடன்ஸ பத்தி என்ன நெனைக்கிறீங்க ஆ அரி ஹையர் எஜுகேஷன் படிக்கலான்னு இருக்கேன் பிஜி
அ அ ஆ
அது வந்து என்ன பண்ணலான ஐடியால இருக்கேன்னா இப்போ காலேஜ் இப்ப யூ ஜி க்கிறேல்ல இப்போ என் காலேஜ்ல ரீசண்டடா ரெண்டு நாளா வந்து கெரியர் கைடன்ஸ் போயிட்ருக்க
ம்
அதுல நா என்ன கத்துக்கிட்டேன்னா வந்து பிஜி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அப்றோ யூஜி மட்டு வெச்சுட்டு வேல கெடைக்காது பிஜியு இர்ந்தா தா ஒரு நல்ல பேர் தெரிஞ்ச கம்பெனில ப்ளேஸ் ஆக முடியு
ஆமாங்க காலைல ஒருத்தவங்க ஒரு ப்ரோ ஒரு ப்ரோ ஒர்த்தங்களுக்கு ஃபோன் பண்ண அவ்ங்க வந்து எதோ டிகிரி மாஸ்டர் டிகிரி எதோ பண்ணிருக்காங்க எம்எஸ்சி எதோ பண்ணி க்கா பட் ஆனா இன்னு எனக்கு வேல கெடைக்கல அப்டின்றாங்க
ஆ அதுதா எம்எஸ்சி பண்ணியே வேல கெடக்லனா இப்ப வெறு எனக்கு யூஜி மட்டு தா இருக்கு அப்டின்னா எப் டி என்னால வந்து ஒரு கம்பெனில பிளேஸ் ஆக முடியு அப்டியே நா ப்ளேஸ் ஆனாலு எனக்கு கொறஞ்சபட்ச சேலரி ரொம்ப ரொம்ப கம்மியாதா இருக்கு நா என்ன ஐடியா வச்சேன்னா நம்ம பஸ்ட்ட் யூஜி முடிச்சுட்டு அப்டியே பிஜி படிச்சிடலா ஆ எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு
ம்
நெனச்சிட்ருந்த
இல்ல எங் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணாங்க உங்கிட்ட பேசுற சொன்னாங்க பேஷ்னா அவ்ங்க ஒரு ஐடியா குடுத்தாங்க அவ்ங் உங்ளுக் குட்த்தாங்ளா பேஸ்னாங்ளா பேசனீங்ளா அவங்க என்ன சொல்றாங்னா டீச்சர் ட்ரைனிங் நீங்க போங்க அப் ன்றாங்க
ஆமா போலா தா பட் ஆனா வந்து ஸ்கூல் ல டீச்சர் ஆகறது பசங்களுக்கு ரொம்ப சொல்லி தரா மாரி இருக்கு அவுங்களுக் வந்து புரிய வெக் கனு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண வெக்கனு அதெல்லா ரொம்ப கஷ்டோ இதே நம்ப ப்ரொஃபசர் ஆயிட்டோன்னா காலேஜ் பசங்க நம்ம புரிய வெக்கனுனு அவசியோ இல்ல சும்மா இது தா அப்டின் சொன்னாலே புரிஞ்சிப்பாங்க
ம்
பசங்களா இருந்தா அவுங்ளுக்கு எதுமே தெரியாது நம்பல்லா சொல்லி தரனு ஒவ்வொருத்தருக்கு புரிய வெக்கனு ஆனா காலேஜ் பசங்கன்னா அப்டி கெடையாது இன்னோன்னு அவுங்கள பேசாம மேய் க்கனு இந்த மாரி நெறைய வேல இருக்கு இதே நம்ம காலேஜ் ஸ்டூடன்ட்ஸுக்கு எடுத்தோ னா அது கொஞ்சோ ஈஸியா இருக்கு
ம் அப்டி இல்லைங்க இப்ப நீங்க படிச்சிர் க்கீங்க நீங்க படிச்சு நல்லா வந்துர்க்கீங்க உங்க ப பசங்களுக்கு எல்லா பசங்களுக்கு ம் நம்ம நம்ம கத்துகின்து ஷேர் பண்ணு நெனைக்கிலயே நீங்க
ஸ்கூல் ஸ்டூடென்ட்டுக்கு பதில் காலேஜ் ஸ்டூடன்க்கு கத்து தரலா அப்டினு ஒரு ஐடியா
ஏனா ஆரம்பத்துலர்ந்தே கத்து குடுக்கற பசங்களுக்கு பிஞ்சு கொழந்தைங்க அதுங்க இன்னு நல்லா உங்கள மாரி நல்லா டேலண்டா வர்லால்ல பசங்க அத ஏம் நீங்க அத ஏ அந்த மாரி எட் எடுக்க மாட்டன்றீங்க
அதுக்கு வந்து நெறைய எக்ஸாம்ஸ் எழுதனுங்க ஈஸி கெடையாது
ம்
ஸ்கூல் ஸ்கூல் பசங்களுக் சொல்லி தரதுக் வந்து ப்ரைவேட் ஸ்கூலுக்கு தா வந்து வெறு இன்டர்வியூ வெச்சு எடுப்பாங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக் லா வந்து பி ஹெச் டி ன்ற ஒரு டிகிரி வேணு அதெல்லா ரொம்ப கஷ்டோ அத்னால ஸ்கூல் பசங்களுக்கு எடுக்கறதுக்கு நம்ம கொஞ்சோ மெனக்கெடனு ரொம்ப எ இது பண்ணனு டக்கி எ டெய்லி ஈவி்னிங் வந்து அ பசங்களுக் என்னல்லா சொல்லி தர்ணுமோ நம்ப பிராக்டிஸ் பண்ட்டு போனு
ம்
பசங்கன்னா அப்டி இல்ல ஒரே ஒரு எக்ஸாம் எழுதி அதுல பாஸ் ஆனாவே போது டீச்சிங் ஸ்கில்ஸ் இருந் தா போது பசங்களுக் சொல்லி குட்த்தர்லா சும்மா மேலோட சொல்லி் குடு த்தா அவங்க ஈஸியா புரிஞ்சிப்பாங்க ஏனா அந்த பசங்களுக்கு நம்ப ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுனு அவசியோ இல்ல ஆ
ம்
பசங்களுக்கெல்லா போர்டுல எழுதி போட்ணு ஈவினிங் ஆயிடு ஸ்டடி இருக்கு அதெல்லா வந்து கஷ்டோ இதே காலேஜ்னா நம்ப ரெண்ற வரைக்கு தா இருப்போ டக்குனு ஒரு ஷிஃப்ட்டு முடிச்சிட்டு வந்துர்லால்ல வந்துட்டு நம்ம பார் டைமா கூட வெளில டூ தேட்டிலர்ந்து செவன் வரைக்குமோ டென் வரைக்குமோ நம்ப போய்க்கலா
சொல்றது கரெக்ட் தா ம் சேரி சேரி நா உங்ளுக்கு வாழ்த்துக்கள் சொல்றே அதே மாரி சீக்கிரமா அந்த நடமுறைக்கு எத்துட்டுவாங்க நீங்க சொல்ற பேச்சு பேச்சா இல்லாம கொஞ்ச நடமுறைக்கு எட்த்துட்டு வந்து எல்லாருக்கு கொஞ்சோ ஹெல்ப் பண்ற மாரி பாருங்க படிப்புல படிச்சு படிப்பு விஷ்யத்துல துங்களா ம் சேரி சாப்ட்டீங்களா இன்னு இல்லியா
இல்லல்ல நாங்க சாப்ட்டோ
செரிங்க செரிங்க செரிங்க ம் உங்க தம்பி என்ன பண்றாப்புல சாப்ட்டாங்ளா
வேரு ஆ சாப்ட்டாங்க தம்பி ஆ பாட்டி தம்பி அக்கா எல்லா சாப்ட்டாங்க அம்மா சாப்ட்டுட்ருக்காங்க
சரிங்க சரிங்க அப்பா வண்ட்டாங்களா
இனமே தாங்க ஒரு ம
சரிங்க சரிங்க சரிங்க
றாங்க
இந்த நாளைைய அழைத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க அவங்களுக்
நன்றி நன்றி நன்றிங்க
ம் விட்டுட்டோ
ஆ வெச்சதுல்ல
அஹ
ம்